சொல்லுங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நா நல்லாருக்கம்மா நீ எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கங்க ம் எப்டிங்க போயிட்டுருக்கு லைஃப்லா நல்லா போயிட்டுருக்கா
எல்லா நல்லா போயிட்ருக்கு என்னன்னா இப்போ ஆடி எ முடிஞ்சி நெறைய பத்திரிகைங்க வந்திருக்கு கல்யாண்த்துக்கு ஃபஸ்ட்டுல்லா எனக் ஃபஸ்ட்டெல்லா எனக்கு மேக்கப் போடுறதுல அவ்ளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது இப்போ என்னமோ அதுலெல்லா கொஞ்ச ஆசையா இருக்கு
ஆஹா செரி செரிங்க அது என்னவோ உண்மதா இப்ப வந்து மேக்கப் போடுறதா ரொம்ப ட்ரெண்டிங்காயிடுச்சு இல்லைங்ளா அதுலயு ஒவ்வொரு இதுக்கு ஐக்கு தனியா ஹா லிப்ஸ்க்கு தனியா ஹேருக்கு தனியா கை கு தனியா காலுக் தனியா அப்டியே சொல்லி எல்லாத்துக்குமே செப்ரேட் செப்ரேட்டா கோஸ் வச்சிருக்கங்க செப்பர செப் ப்ப ப படிச்சுட்டு ஒரு வெட்டிங்னா ஆ ப்ப பப்ப கைக்கு ம் அதாவ்து மெகந்திக்கு தனியா நெய்ல் ஆர்டிஸ்ட் தனியா அப்டி சொல்லி எல்லாத்துக்குமே செப்ரேட் செப்ரேட்டா பண்ணிட்டாங்க இல்லைங்ளா ஹேர் டிரெஸிங் தனியா மேக்கப் தனியா அந்த மாரி நெறைய கொண்டு வன்ட்டாங்க அதனால இப்பல்லா மேக்கப் பண்ணணுனா நம்மளே நெறைய பேர பாத்து கொஞ்சொ இன்ஸ்பயர் ஆயி அதுல நெறைய நம்ம பண்றக்குலா வாய்ப்பு நெறைய இருக்கு ஆனா எல்லார் ரொம்ப எக்ஸ்பென்சிவா கொண்டு போறாங்க அதா கொஞ்ச நெனைக்கு போது பயமா இருக்கு
ஆமாமா அது என்னன்னா ஃபஸ்ட்டுலா நம்போ அம்மா கல்யாணத்துல அதுலல்லா பா தோனா மஞ்சள் மட்டு பூசிட்டு அது ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க அது பாக்கறதுக் இன்ன வர்லயுமே அதுவு அழகாதா இருக் கு செவன்டீஸ்ல கல்யண பண்ணவங்கள்து அந்த ஃபோட்டோஸ் பாத்தீங்கனா ஓவர் மேக்கப்பா இருக்குற மாரி இருக்கு இல்ல செவன்டீஸ்லல்லா கூட பரவால்ல இந்த நைன்டிஸ்ல பண்ணவங்க பாத்தீங்கன்னா அப்டியே வேஷங் கட்ன மாதிரி இருக்கு இப் இப்பெல்லா வந்து சூப்பரா எப்டிப் பண்றாங்கன்னே தெரில ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கே அதுலயே எனக்கு அந்த ஆச வரு து எனக்கு
ஆமா ஆமா நமக்குமே ஆச இருக்குது பட் வந்துட்டு அ ஒவ்வொருத்தவங்க நல்லா பண்றாங்க ஒவ்வொருத்தவங்களு வந்து நல்லா கத்துக்காம வந்து கொஞ்ச மேக்கப் ப்பலா பெ ஃபினிஷிங்லா இல்லாம அவங்க ஃபேஸே அடையாளம் தெரியாம ரொம்ப ஓவர் கோட் டிங்ளா போட்டு அந்த மார்லா இருக்கறது பாக்குற பாக்க பாக்குறீங்க தானே நீங்களுமே அப்டி
அது என்னவோ கரெக்ட்டுதாப்பா நமக்கு தெரிஞ்சது அதிகப்படியானானா ஒரு ஃபேரன் லவ்லி யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஃபேரன் லவ்லி போட்டுட்டு அதுக்கு மேல பவுடர் போடுவோ எதோ ஒரு பிராண்டுப் பவுட்ரப் போடுவோ ஆனா இப்ப இருகற சூழ்நெலப் பிரைமர்ன்றாங்கே என்னென்னமோ சொல்றாங்க அ து மேக்கப் கலையாம இருக்றதுக்கு அதுக்கு ஸ்ப்ரே பண்ணுறாங்க ஹேர் முட்டு ஹேரு டூக்கு வந்து அதுக்கு ஒரு ஸ்ப்ரே பண்றாங்க ஐப்ரோஸ்க்கு பாக்கர்துக்கே எத வாங்கர்து எத விட்றதுன் தெர்ல அதுக் கே வந்து பத்தாயிரபா வெக்கிணும் போல நம்ம ஓன்ப்ரோன்டெக்ட்டு சிம்பிளா வாங்னுன்னாக் கூட
ஆமா ஆமாங் ப்ராடக்ட்டு வந்து இந்தந்தளவுக்கு எத் எ எதுனால ஏறுதுனா மேக்கப் பண்றவுங்களு செரி அதப் ப்ராடக்ட் நெறைய வாங்றவுங்ளு அதிகமா ஆகறனால இதோட ரேட்லா ரொம்ப டிமண்ட் பண்றாங்க ரொம்ப அதிகமா விக்கறாங்க மேக்கப் ப்ராடக்ட்ஸ்சு ஆசையாதா இருக்கு வாங்கி போண்னுனு ரேட்லா எம் யோசிக்மோது வேண்டா இது போல கா கா நம்ம பெ பண்ணி வாங்கி இத யூஸ் பண்ணுமா நம்ம நார்ம்லாவே இருந்துக்லாம் பி பின் தோணு
அதுவு இல்லாம ஃபஸ்ட்டுலா வந்து நம்ப ஒரு மேக்கப்கு கல்யாண்த்துங்கலுக்லா ஏங் கல்யாண்த்துக்லா அப்டிதாப்பா போயிட்டு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ட்லா அப்புல்லா கெடையாது நம்ம பியூட்டிஷியன் சாதாரணமா இருப்பாங்க அவுங்ககிட்டே போயி்ட்டு நம்ப ஒரு மேக்கப்கு புக் பண்ணிட்டு வந்தம்னா நார்ம்லா ஒரு மேக்கப் போட்டு விடுவாங்க ஆனா இப்ப இருகறவுங்கத் தெருவுக்கு வந்து நாலு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க கொறஞ்சது நம்ம ஒரு ஒரு நிச்சயதார்த்துக்கு சிம்பிள் மேக்கப் எனக்கு நார்மலா நா இருக்கிற மாதிரியே வேணு அப்டின்னாக் கூட எப்டி பாத்தாலு ஒரு பதினஞ்சாயிரோ இருவதாயிரோ கேக்கறாங்க. ஃபுல் கல்யாணனா இன்னுமே அதிகமாகுது
ஆமா ம் அது என்னமோ உண்மதாங்க ஈவன் வந்துட்டு இப்போ சாதாரணமா ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணம்மோது பண்றதுக்கே வந்துட்டு அமௌண்ட் வந்து இப்ப நெறைய ஆகுது இல்லைங்களா செவன்டி ருப்பீஸ் டு ஃபைவ் ஹன்ட்ரேட் வந்து இப்ப வாங்கறாங்க ஐப்ரோவ் திரெட்டிங் பண்றக்கு
ஆமா அதுவு இல்லாம பெரிய பெரிய ஷாப்ல எல்லா போயிட்டு இல்ல பெரிய பெரிய அந்த பியூட்டி பார்லர் ஒரு சில பிராண்ட் அதுக் கின்னு பிராண்ட்லா பெரிய பிராண்ட் வெச்சிருக்காங்கல்ல அங்க போய் பண்ணம்னா இன்னுமே அதிகோ எதோ ஒரு ஆஃப் ஃபர்ன்ற பேர்ல அப்பரு ன் அப்பர் லிப்ஸ் பண்றதுக்கு ஒரு காஸ்ட்டு அது ஒரு எழுவது ருபாவோ அதுன்ன ஒரு அமௌண்ட் ட்டு அ புருவுத் துக்கு மேல இருக்கற அந்த முடியெல்லாந் த்ரெட் பண்ணனா அதுக்கு ஒரு அமௌண்ட் போட்றாங்க எப்டி பாத்தாலு ஐப்ரோஸ்க்கே எரநூறுபா எரநூத்தம்பூரா வெக்கிறா மாதிரியான சூழ்நிலைய கொண்டு வந்தர்றாங்க
ஆமா ஆமாங்க அது என்மோ உண்மதா மேக்கப் ஆனா வந்துட்டு இப்போ வந்து பா பா பா நார்மலா வந்து சின்ன ஒரு ஃபங்க்ஷன் வீட்ல ஒரு சின்ன ஃபங்க்ஷனா இருந்தாலுமே எல்லா பொண்ணுகளுமே இப்ப வந்து மேக்கப் போறத பிஃபர் பண்றாங்க எதோ ஒரு பார்லர் போறாங்க அவுங்குளுக்கு ஏத்த மாரி மேக்கப் வந்து கேக்கறாங்க அந்தளவுக்கு பண்ற அளவுக்கு எல்லாமே இன்னைக்கு வந்து வ வளர்ந்திருக்காங்க அது ஓகேதா ஆனா வந்துட்டு சின்ன சின்ன விஷ்யத்துக்லாம் போ வேண்டாமே நம்மளே போட்டுக்லாமேங்றது தோணுது இல்லியா ஆனா எல்லாமே சின்னப் பொண்ணுங்கல்லா இப்ப காலேஜ் படிக்கிற புள்ளைங்க எல்லாமே வந்துட்டு அதானே சின்ன அக்கேஷ்னனாலு போயர்றாங்க மேக்கப் பண்றக்கு பார்லர் தேடிட்டு
அது என்னவோ கரெக்ட்தா ஃபர்ஸ்ட்டுலா நம்ப சினிமா நடிகைகள் பழைய காலத்லெல்லா வந்து இந்த ஐப்ரோஸ் பென்சிலு இல்லனா லிப்ஸ்டிக்கி இந்த மேக்கப் போடத்துல்லா அது ஒரு மாதிரி நம்ம அந்த மாரிப் பண்ணம்னாலே அத வந்து நம்ப வீட்ல இருக்குறவுங்களே திட்டுவாங்க ஏன் மை வைக்கிற நீ என்ன சினிமா நடிகையா அவுங்கதா இந்த மார்லா செய்வாங்க அது ஒரு மாரி தாழ்த்தி பேசுற மாரி பேசுவாங்க ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வய வயசானவங்கல்லா கூட லிப்ஸ்டிக் அதெல்லாம் போட்டுக்கணு இப்போ ரீல்ஸ் பண்றாங்க பெரிய பெரிய சமூக வலைதளங்கள்ல அந்த மேடைகள்ல ரீல்ஸ் பண்றாங்க அத பாக்கும்போது எவுளோ இதுவா மாறிருக்கு அப்டின்ற மாதிரி தோணுது
ஆமாங்க வயசானவுங்குளு ரொம்போ அதிகோங்க எவ்ரி மந்த்த் வந்து கம்பல்சரி ஹேர் ஸ்ட்ரைட்டனிங்கோ ஹேர் ஹேருக்காக ஸ்பெஷலா ஹேர் கட்டிங்க்கோ அப்படி கூட கம்பல்சரி போறாங்க எவுரி மன்த்து பார்லர் போறாங்க ஃபேசியல் பண்றாங்க நெறைய பண்றாங்க ஆனா அதெல்லா ஒரு துல வந்துட்டு அவங்க சின்ன வயசுல இருந்துருப்பாங்கல்ல அந்த டைம் அவுங்குளால பண்ணிருக்க முடியாதா இருக்கு இப்ப வந்து அவுங்களுக் வந்து அதெல்லா ஒரு ஆச நெறவே கக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு ஆனா அதுக்குன் அதிகமா செலவு பண்றாங்கள மா மாசமான போய் அதிகமா செலவு பண்றாங்ளோ அப்புடிங்கிற மாரி இரு இல்லைங்ளா
ஆமாம்ப்பா ஆனா எனுக்குமே வந்து சின்னதில்லன் சொல்ல முடியாது ஒரு ஏஜு நம்ம இருக்கும் ப பிள்ங்ளா பதினஞ்சுல இருந்து ஒரு இருவத்தஞ்சு வய்சுக்குள்ள பத் பின்னென்னனா ஐலைனர் இல்லாம லிப்ஸ்டிக் இல்லாம ஐ ஷேடோ இல்லாம வெளிலே போ மாட்டா ஆனா இப்போ இருக்குற கால சூழ்நெலைல பாத்தா இதெல்லா எனக்கு புடிக்கவே மாட்டேங்குது நார்ம்லா ஒரு ஃபேஸ்வாஷ் பண்ணின்னு அப அப்டினு அதிகப்படியா போடுறதுன் பாத்தீங்கன்னா ஒரு லிப்ஸ்டிக் யூஸ் பண்றன் அவ்ளோதான் அது கூட ஒரு அது ஃபங்க்ஷன் போனாலோ எங்க்யாது போனாலோ ஒரு காஜல் லிப்ஸ்டிக் இத தவிர்த்து நான் அதிக யூஸ் பண்றது கெடையாது ஏனா அது ஒரு மாதிரி இருக்கா மாரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு அந்தந்த வயசுக்கு உண்டானத அனுபவிச்சிட்ணு என்ஜாய் பண்ணிட்ணு அந்த மாதிரி இருக்கணுன்றதுதா என்னோட ஆஸ் கொழந்தைங்க பண்ணாலு நம்ப ரொம்போ தடுக்கக் கூடாது அப்டின்ற மாரி தோணுது ஏன்னா அந்த வயசுல இருக்கிற அனுபவவிச்ச தான் பிற்கால துல அதுங்களுக்கு வந்து இதெல்லா நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்டின்ற அந் அந்த ஒரு எண்ணம் வந்து அந்த கொழந்தைங்க மத்தியில வரக்கூடாது அதனால கொஞ்சம் ஃப்ரீயாவும் உட்றது நல்லது தான்
அது நல்லதுதான் நல்லது அவங்க ஆசய நெர வெத்திக்க தான் அதுல தப்பு சொல்லல பட் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இதுக்குன் அதிகமா ஸ்பெண் பண்ண வேண்டாமே அது வந்து எவுரி மந்த் வந்து ஃபேஷியல் பண்றீங்க எவுரி மந்த் வந்து இந்த மாரி ப்ராடக்ட்டு ஒரு ப்ராடக்ட்ல்மா இன்னொரு ப்ராடக்ட் பேஸீக்காக ஃபேஸ்வாஷு அந்த ப்ரைமரு அதுக்கு மேல ஒரு கோ என்னது தோணர் பவுட்ரா இனி அப்புறோ அதுக்கு மேல வந்து பேஸு மேக்கப் செட் பண்றக்கு செட்டிங் ஸ்ப்ரே அந்த ஐக்கு தனியா ஐக்கு கீழ இருக்கறக்கு தனியா பிளவுஸ்ல இவ்ளோ ஃபென் பண்ண வேண்டாமே அதுதான அது அதுக்கு நம்ம தனியா வந்து காஸ் செலவு பண்ற மாரி ஆகுதுல அவ்ளோ பண்ண வேண்டா ஓரளவுக்கு நமக்கு என்ன ஏதோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாமே ம் உங்ளுக்கு வந்து இப்ப வந்து அ இதுக்கு மேரேஜுக் போணுன் சொன்னீங்க ஃபங்க்ஷன்ஸ் நெறைய இரு க்குனு வேற சொன்னீங்க எதாவது போறீங்ளா பார்ல பார்லர் மாரி எதா போ போறீங்ளா இல்ல எப்டி போ போறீங்க மேக்கப்க்கு
இல்லப்பா அந்த மாதிரிலா எனக்கு ஆச இல்ல ஆனா ஒரு இப்ப வந்து ஒருத்ர வந்து ரொம்போ கருப்பா இருக்குறவுங்கள காம்ச்சு நம்ம அழகா மாத்துறாங்கள அந்த மாதிரி வாழ்நாள்ல ஒரு முறையாவது மேக்கப் போட்டு பாக்கணும்ன்றது ஆச இருக்கு ஆனா அந்த அளவுக் அப்புலா எனக்கு வெளில போமோது அது மாரி போறதுக்கு எல்லாரு நம்ளே பாப்பாங்ளோ அப்டின் ட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துரு அதுனால சாதாரணமா இப்ப என்ன சொல்றாங்க அந்த ஒரு சில கிரீம்லா பவுண்டேஷன் அதெல்லாம் போடுறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் மத்தபடி ரொம்ப பெருசால்லா பிளான் பண்ற மாரல்லா இல்ல அதுமே இப்போ நல்லா பிரைமர்ன்றாங்க அது இதெல்லா போட்டு இப்போ நார்மல்லா நம்ம போடுறதே மேக் துக்கு நம்பளுக்கு ஓகே அப்படின்ற அளவுக்கு இப்போ நறைய நம்ம வீட்ல போடுறத நறைய காசு மெடிக்ஸ்ல கொண்டு வந்துருக் இருங்க அதனால் அந்த மாதிரி எதாவது பார்த்து வாங்கிக்கலா அப்டின்ற மாரி தா யோசிச்சுட்டு இருக்கே
அப்டிங்களா இருக்கலாங்க நம்மளோட எப்ப எப்படிருந்தாலும் நம்ம ஆயுர்வேதத்துக்கு மேதிக்கல அப்ப எல்லாம் நம்ம அப்பா அம்மாவை அப்பா எல்லா சொல்லுவாங்கல்ல வீக்லி பயத்தமாவ போ அரைச்சு போடுங்க அப்படி இல்லையா தயிர் சக்கர சேர்த்து தயிர் சக்கர கொஞ்சோ ஆ தக்காளி ஜூஸு லைட்டா லெமன் புழிஞ்சி சும்மா பேஸ் லைட்டா ஸ்கிரப் பண்ணீங்கனாலே உங்களோட அந்த டான் ஆனது பிக்மெண்டேஷ எல்லாம்க்கு கல கருப்பு கருப்பா இருக்கு இல்லைங்களா நீங்க கூட சொல்றீங்கள மாறணும் கொஞ்சோ சேஞ்சஸ் வரும் அந்த மேக்கப் போறக்கு நீங்க இது யூஸ் பண்ணீங்கன்னா ரிசல்ட் சூப்பராக இருக்கும் சும்மா அப்ளை பண்ணிட்டு ஒரு ஹாஃப்னவர் கழிச்சு சும்மா அந்த சுகர்ல வேற சுகர்ல சுகர் ஸ்கரப் தா நார்மலாவே ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஸ்கின் ஸ்கரப் பண்ணி எடுத்துட்டு அத கொஞ்ச நேரம் அப்ளை பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சி நல்ல வாஷ் பண்ணீங்கன்னா பேஸ் நல்ல பிரைட்னஸ் கடைக்கும் வேனா ட்ரை பண்ணி பாருங்க ரிசல்ட் எப்டிருக்குன்னு சொல்லுங்க கல்யாணத்துக்கு போறீங்கனா முன்னாடி நாள் இதை போட்டுட்டு அடுத்த நாள் மேக்கப் செட் பண்ணீங்கன்னா சூப்பரா செட் ஆகுஃபேஸ்லன்றட்ட நீங்க அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணீங்களா
கண்டிப்பா அந்த மாதிரிலாம் நானும் யூஸ் பண்ணிருக்கேன் ஆனா வந்து இப் இப்போ வந்து ட்ரெண்டண்டா போறது என்னென்னா மஞ்சிஸ்டான்ற ஒரு வேர் மாதிரி குச்சி குச்சியா இருக்குது அத வந்து வெயில்ல காய வச்சு பவுடர் பண்ணி நம்ம பால்லயோ தயிர்லயும் மிக்ஸ் பண்ணி போடும்போது நம்மளுக்கு நல்லா கலர் கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொன்னு என்னன்னா அந்த மஞ்சிஸ்டா
ஓகே ஆஹ
இன்னு என்னென்னா நல்பமராதி தைலம் அப்படின்ட்டு கேரளா ஆயுர்வேதா ஸ்டோர்லலாம் கடக்கிது அத வந்து போட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணோம்னா அதுவுமே நல்லாயிருக் கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க செரி அதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு இயற்காவே இருக்கலாமே நெக்ஸ்ட் டைம் நறைய குறிப்பு தரேன் இப்பத்திக்கு கட் பண்னிடுறேன் போன
ஒ கேக்குதுங்களா ஹலோ ஹலோ
ஓகே பவி
ஆ ஓகே ஆ பாக்கலாங்க ஓகேங்